ஹலோ ஹலோ ஹலோ ஆ கேக்குதா சிஸ்டர்
கேக்குதானே நான் வசுேன் ஆ அ எனக்கு எனக்கு கரெக்டா கேட்டிருக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கா
ஆ கேக்குது சிஸ்டர் அ நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்
ஓ சூப்பரா இருக்கே நீங்க
ஹலோ
ஏ பா
ஹலோ
ஹலோ
ஆ கேக்குது சிஸ்டர் கேக்குது
எனக் கிளியரா இருக்கு இப்ப ஓகே கிளிய இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்
ஆ இப்போ ஓகே தா ஆ ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஓ சூப்பரா இருக்கே என்ன ரொம்ப நாளா கூப்பிடவே இல்ல எடயில பிஸி ஆயிட்டீங்க போல
ஆ ஆம்மா சிஸ்டர் பாப்பா பெறந்தாங்களா டென் மந்த்த்ஸூ அப்டியே யாரிட்டையுமே பேசவே முடியல
ஒரே பிஸி இல்லயா இல்ல குழந்தைங்கள வெச்சுட்டு நமக்கு முடியாதில்ல பேசுறதுக்கு இருக்கறதுக்குலா டைமே பத்தாது நமக்கு
ஆம்மா பாப்பாவோடயே இருக்க வேண்டியதா இருக்கு அதனால யாரட்டயமே பேச முடியல
ஆமா அவங்க அவங்க ஒரு ஏஜ் எத்துற வரைக்கூ நம்ம ஃபுல் அன் ஃபுல் அவங்க கூடயே தான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கனோ
ஆமா அ ஹெ அ விட்ல எல்லாரூ எப்டி இருக்காங்க சிஸ்டர்
ஆ சூப் சூப்பிறா இருக்கோங்க பரவால்லா பசங்கெல்லா ஸ்கூல் போயிட்டாங்க அ கொஞ்சொ ஃப்ரீயா இருந்தனா அதா நீங்க என்ன பண்றீங்க என்னன்னு தெரில்லாமேன்ட்டு தா கால் பண்ணே
அ ஆ சேரி சேரி சிஸ்டர் பசங்க எத்தன பேரு
எனக்கு ரெண்டு பசங்க ‌அ ஒருத்தன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அ ஒ ஒரு பையன் வந்து அங்கன்வாடியில இப்பதா ஜாயின் பண்ணி விட்டுருக்கே
ஆ சேரி சேரி சிஸ்டர்
ம் சாப்ட்டுட்டீங்களா நீங்க நா இப்பதா சாப்ட்டு ஏந்திருச்சே நீங்க
ஆ நானு இப்பதா சாப்ட்டே இங்க வந்து வ வத்த கொழம்பு
அப்டியா நா இங்க ரசொ தா ரசொ வெச்சு போட்டாட்டோ ப்ரை
ஆ அது சூப்பரா இருக்கூ எனக்கு அந்த காம்பினேஷன் தா பிடிக்கூ
ஏ நா எப்பமே வைக்க மாட்டே இன்னிக்கு பையே வந்து ஸ்கூல் போறதுக்கு போட்டட்டோ ஃப்ரை வேணுமா அப்படின்னு கேட்டானா சரி அவனுக்கு வை வைக்கிறதுல எங்களுக்கூ சேர்த்தி ஒன்னாவே சேர்த்து சமைமிச்சுட்டோ அதனால எனக்கு இன்னிக்கு நேரத்தையே வேலையெல்லா முடிஞ்சிருச்சு
அ சேரி சேரி ரசமும் வந்து வைக்கரத்து ஈசி தா நானூ என்னிக் காச்சூ ரொம்ப ஆ ஹலோ
அ ஆ கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க கேக்குது
ஆ அதான் இல்ல என்னைக்காச்சூ ரொம்ப வேல அலுப்பா இருந்துச்சுன்னா நானூ ரசொ வச்சிருவே
ஆமா அதாம்ப ஈஸி டென் மினிட்ஸ்ல ரசோ ரெடி எதுமே நமக்கு தெரிய வேண்டால டக்குன் ஆயிரு அது ஏதாச் சு இந்த மாரி மேட்சிங்கான ஏதாச்சு ஒரு பொரியல் வெச்சிங்கன்னா ஓகே ஆயிரு நெனைக்கறே மத்யானத்துக்கு சூப்பரா போச்சு
ஆ ஏதாச்சி ரெசிபி சொல்லுங்க சிஸ்டர் ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சு சமச்சு குடுக்
ஆய்யோ எனக்கு எனக் அந்த அளவுக்கு பெருசா ரெசிபிஸ் எல்லா எனக் தெரியாது நா ஒரளவுக் க்கு சுமாரா சமைக்கிற ஆளுதா நா எங்க அம்மாட்டா கேட்டு ஒர்ஒன்னு சமச்சுக்குவே
ஆ ஆ எது சிஸ்டர் நா ப்பீங்க
நா நல்லா சமைக்கற்து ஃபிஷ்சு நல்லா வெக்கிறேன் எ ஹஸ்பண்ட் சொல்லுவாரு அடி க்கடி அதனால அடிக்கடி ஃபிஷ் வாங்கிட் வருவாரு ஃபிஷ்சு கொழம்பு வெச்சு ஃப்ரை பண்ணுவோ அது அவருக்கு ரொம்ப ஃபேவரேட்டு நா வெக்கற்து சூப்பரா இருக்கு அப்டின் சொல்லுவாங்க
ஆ ஃபிஷ் ஃப்ரை
ஆ ஃபிஷ்ஷு கரி ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை அந்த மாத்ரி
ஆ எப்டி சிஸ்டர் பண்ணுவீங்க ஃபிஷ் கரி சொல்லுங்களே
ஆ ஃபிஷ் ஃபிஷ் கறி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சிம்பிளா தா எல்லாரு வெக்கிற மாத்ரி தா அ நீங்க எப்டி வெப்பீங்கன் தெர்ல இதல் நா சொல்றே அ ஃபஸ்ட்டு வந்துட் டு இந்த சின்ன வெங்காயோ இருக்கில்லியா சின்ன வெங்காயோ அ நெறைய எடுத்துக்கணு அதுக்கப்புறோ நாங் வந்து இந்த பூண்டு போட்டுக்குவோ பூண்டு அ அதெல்லா நல்லா எண்ணெயில போட்டு நல்லா வதங் வதக்குனதுக்கப்பறோ இன் தேங்கா ஆட் பண்றது தேங்கா ஆட் பண்ணி இந்த மிளகாத் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இதெல்லா போட்டு நல்லா நம்ம அந்த இத ரெட்டு் கலர் ஆகுற வரைக்கு நல்லா நாங்கோ வருத்துருவோ
ஆ அதாவது வெங்காயோ பூண்டோட சேத்
ஆ பூண்டோடவே சேத் து ஆமா எல்லா ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயில போட்டு நல்லா வ அ ரெட்டு் கலர் ஆகற வரைக் கி நல்லா எலக்கி விட்டுட்டே இருப்போ
ஆ
அதுக்கப்புறோ அது அ அரச்சு அ புளி புளியு சேத்துப்போ புளித்தண்ணி
ம் உம் ஆமா
ஆ அப்டி சேர்த்தி நல்லா கொதிக்க வெக்கறது கொதிக்க வெக்கும் போது அ கொஞ் கொஞ்சோ லைட்டா கொதிக்கற மாத்ரி ஆகும் போது தேங்கா பால் இருக்கு இல்லையா ஆ தேங்கா பால் ஆட் பண்ணிக்குவோ
ஏற்கனவே தேங்கா பூ ஆட் பண்ணியிருக்கீங்க தான அதுல
தேங்கா ஆட் பண்ணிருப்போ இந்த தேங்கா பால்லு மட்டு நீங்க எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஒரு டேஸ்ட்டு கொஞ்ச வித்தியாசமா இருக்கு உங்ளுக் கு சாப்புட்றதுக்கு அப்ப அந்த தேங்கா பால் லைட்டா ஒர் நெறைய வேணு ன்னில்ல ஒரு ஆஃப் டம்ளர் இருந்தா கூட போது ஆமா அது கொஞ்சொ மிக்ஸ் பண்ணதுக் அப்பறோ இந்த மீனையு போட்டுட்டு அ நல்லா கொதிக்க வெச்சு அப்டியே சிம்ல போட்டு வெச்சருவோ கொஞ்ச நேரத்துக்கு
ஆ அ
அப்புறோ இந்த வெளிச்செண்ண தேங்கா எண்ண இருக்கில்லையா
ஆம்மா
ங்கா தேங்கா எண்ணெய் அ சும்மா மேல ஒரு ஃப்ளேவரு காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் சும்மாவே அப்டியே மேல ஊத்தி விட்ருவோ அவ்ளோதா முடிஞ்சுது அது அப்டியே சிம்ல போட்டு
மீன் எப்ப சிஸ்டர் போட்னு
அதா இந்த தேங்கா பாலு ஊத்தி கொஞ்ச நேர ஆனதுமே இந்த மீனையு நம்ம அதுல ஆட் பண்ணிர்றது
ஆ ஓ
ஆடு பண்ணி ஒன்னு கொதிக்கு இல்லியா கொதி ச்சதுக்ப்றொ அப்டியே சிம்மில போட்டுட்டு அ நம்ம தேங்காண்ணெ ஒர்‌ ரெண்டு ஸ் பூன் தேங்கா எண்ணெ மத்ர அதுல ஊத்தி வச்சுட்டிங்கன்னா போது
போது ஆ ஓகே சிஸ்டர் நா அத ட்ரை பண்ணி பாக்குறே
நா அப்பிடிதா வக்கிறே எ வீட்டுக்காருக்கு புடிக்கு அவர் நல்லாருக்குன்னு சொல்லிருக்காரு இனி நீங்க ஒன்னு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்புடி வருதுன் தெர்ல
ஆ ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்றே நாங்கல்லா இந்த சைடு வந்து எப்டின்னா ஆ எண்ண ஊத்தி அ வ சின்ன வெங்காயொ தக்காளி
ஆ ஓ தக்காளி ஆட் பண்ணிக்குவீங்கல்ல புளி போட்டாலு தக் காளி ஆட் பண்ணிக்வீங்ளா?
ஆமா ஆ வெங்காயொ தக்காளிய போட்டு வதக்கிகிட்டே இருக்கனு புளி கரைசலு ஆ தேங்கா தேங்கா பெருஞ்சீரகொ வச்சு அரச்சி
பெருஞ்சீரகொ ஓகே ஓகே ஓ
ஆ மெளகா தூளு உ கல்லுப்பு அதுலே போட்டுகிட்டு அத கிண்டி இந்த ரெண்டு இது வ வதக்கிட்டு இருந்தோல்ல அதுல அப் பிடியே இத ஊத்துவோ நல்லா அந்த கொதி ச்சு வந்த வ வந்ததுக்கப்புறோ மீன் அள்ளி கொ போன்னு மீன் வெந்ததுகப் புறோ அவ்ளதா சிஸ்டர் அந்த மாரி பண்ணுவோ இங்கே
அ ஓ அவ்ளோதா இல்லியா தேங்கா பால்லா ஆட் பண்ண மாட்டீங்க
ஆமா அ நா ஒருத் தர ட்ரை பண்ணி பாக்குறே தேங்கா எண்ண தேங்காப்பால்லா எல்லாம்
ஓகே ஓகே ட்ரை பண்ணி பாக்க நாங்க நீங்க ஆ நீங்க சொன்ன மாதிரி நானு ஒன்னு ட்ரை பண்ணி பாக்குறே இதுல வந்துட்டு பெருஞ்சீரகொ தக்காளி எல்லா நீங்க ஆட் பண்றீங்கல்லியா?
ஆமா ஆ
ஓகே நா நா இ இது வரைக்கு அப்பிடி வச்சதில்ல அது ஒன்னு ட்ரை பண்ணி பாப்போ எப் பிடி வருதுன் பாக்லா
ஆ
அது ஒன்னு பாக்கனு அவ்ளொ அவ்ளொதானா அந்த பின்ன வெரைட்டின் சொல்ற அளவுக்கு பெருசா எதுவு சமைக்க மாட்டே இந்த மாரி சின்ன சின்ன எதாவ்துன்னா
அ
எது சிம்பிளோ அதெல்லா வேக வேகம் பண்ணிருவே எனக்கு பிரியாணி செய்ய வராது அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு ஆய்ட்டு அதெல்லா எனக்கு வரவே வராது
சீக்கிரமா செஞ்சிருவே அந்த இஞ்சி பூண்டல்லா ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த அப்டின்னா கொஞ்சோ ஈஸியா
ஆ அப்படி நேரத்த அரிச்சு ஸ்டாக் வச்சிர்லா கெட்டு போகாதுல்ல
ஆ இல்ல சிஸ்டர் ஒன் மந்த்து வரையு நம்பளுக்கு வரு அது ஃபிரிட்ஜ்ஜுல வச்சிருணு ஆ அச் கொஞ்சமா அவ்ளோ கொஞ்சொல்ல கொஞ்சோ நா நறையவே அர அம்மா அம்மா வீட்டுக்கு வரும்மோது இல்ல அம்மா அங்க வரும்மோது அப்டியே அரச்சி வச்சுக்கிறது புள்ளைய வச்சுிட்டு அரக்க முடியாது என்ன
ஓ அதாம்ப வேல கொஞ்சோ ஈஸியா இருக்கு இல்லியா தேவப்படும் போது நம்ம எடுத்துக்கிட்டா போது
ஆமா ஆ
ஓ இது நல்ல டெக்னிக்காதா இருக் நா கூட நெனச்சே இது ரெண்டு மூண் நாளக்கி மேல வர கெட்டு போயிரு அப்பிடின் நெனச்சு நா அது பண்றதே இல்ல நீங்க சொல்றீங்க ஓன் மந்த்து வர நிக்குங்கிறீங்க
அ தேங்கா பெருஞ்சீரகோ தா அரைச்சு வச்சா அது ரெண்டு நாள் கூடயு வராது அதல்லா தா நம்ம சீக்கரமா யூஸ் பண்ணிட்ணு ஆ இஞ்சி பூண்டு வரு சிஸ்டர
பரவாயில்ல நமக்கு ஃப்ரிட்ஜுல எடுத்து வச்சா கூட நம்ம ஹெல்த்தக்கு கேடு ஒன்னு இல்லைய நம்ம யூஸ்
இ ஆ ஹெல்த்துக்கு வந்து நா வந்து அதுக்கு நல்லதுன் சொல்ல மாட்ட நம்ம அப்படி வச்சிருக்க கூடாதுதா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நம்ம யூஸ் பண்ணிக்குணு
ஆமா ஆமா உங்களுக்கு பாப்பா வச்சுட்டு டைம் இல்லாத
ஆமா இப்படி பண்ணிக்கிறே ஆமா சிஸ்டர் நா அதுக்கு யூடியூப்லல்லா பாத்த அந்த மாரி பண்ணலான் தா போட்டிருந்தாங்க இருந்தாலு அது ஹெல்த் கடையாது ஃபிரி ஃபிரிட்ஜ்ஜுல எதுமே வைக்கூடாது ஆக்சுவலா
ஆமா ஆமா ஒ மேக்சிமம் ஒன் ஆர் டூ டேஸ் அதுக்கப்புறோ நம்ம எல்லா எடுத்து கலைஞ்சிரு‌ இல்லைய நம்ம எடு வைக்க மாட்டோல்ல நா அதா கேட்ட நீங்க ஒன் மந்த்து வரை இரு க்குன் சொல்றீங்கள நா ஃபஸ்ட் டைம் கேக்குறப்ப அதா நா கேட்ட உங்கள்டிட்ட அப்படி வைக்கலாமான்னு
அதா சிஸ்டர் வச்சு ஓட்டிட்ருக்க அது அது என்னைக்காச்சுந்தானா ஆனா இஞ்சி பூண்டுன்றது ஆ யூஸ் பண்ணுவோ
ஆமா ஆமா நானு ஆ நான்க்கு தான மெயினா நமக்கு அது நறைய தேவப்படுது அல்லாத இப்பல்லா ஏதாச்சு கொஞ்சோ தான நமக்கு
ஆமா ஆ அதுமே மீன் கொழம்புதா மோஸ்ட்லி நா இப்டி வைப்ப அ மீன் தா நல்லது மட்டன்லா என்னைக்காசு தா வாங்குவோ மாட்டன் சிக்கன்லா ஆனா சிக்கன்ல்லா ரொம்ப வாங்குறதுக்
ஆ ஆ நா நாங்க இங்க சிக்கன் நறைய வாங்கிவோ அடிக்கடி வாரோ ரெண்டு நாள் கொடும மூணு நாள் கொடுமல்லா சிக்க வாங்கிருவோ இந்த நீங்க சொன்ன இந்த மட்டன் மட்டன் பத்தீங்களா அது எனக்கு வைக்கவே தெரியாது மட்டன் வைப்ப ஐ நா இன்ன வரைக்கு சமைச்சதே கடையாது மட்டன் ஆக ஒரே வ ஃபஸ் ட்டு ஒரே ஒரு டைம் தா எனக்கு பிடி பிடிக்காதுன்னு இல்ல அ எனக்கு அந்த வாசோ எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கு
ஆ எனக்கு மட்டன்னா எம் ஒரு அஞ்சு வீடு தள்ளி வச்சாலு எனக்கு வாசோ வந்து எனக் இங்க அப்டியே டெம்ட் ஆயிட்டே இருக்கு
ஒவ்வொருத்தருக்கு அது புடிக்குது நா சமைச்சதுக்கு அப்பறமா ஆ சமைச்சதுக்கு அப்புறோ எனக்கு புடிக்குது இந்த சமைக்காம இந்த கடைந்து வாங்கிட்டு வரும்போது அது ஒரு ஸ்மெல்லு இருக்கு பாத்திருக்கீங்ளா எனக்கு அந்த ஸ்மெல்லு எனக்கு ஒத்துக்காது இந்த கழுவுறதுக்கெல்லா நிக்கும்போது அப்படி வாமிட் வர்ற மாதிரி இருக் அதனால நா வ இன்னை வரைக்கு நா சமைக்கல கடைந்து வாங்கிட்டு வரு சாப்புடுவ இல்ல எங்க வீட்ல கெஸ்ட் யாராது இருந்துச்சுன்னா அவுங்கள்ட்ட வாங்கி குடுத்துருவ வெச்சு குடுங்க நா அவுங்க எனக் க்கு வெச்சு குடுப்பாங்க அப்டிதா ட்ரை பண்ணிருக்க மோஸ்ட்லி ஒன் ஒன் ஆர் டூ டைம்ஸ் அவ்ளோதா
ஃபஸ்ட்டு நான்வெஜ்ல எது புடுக்குன்னு கேட்டா மட்டன் மட்டன்ல உள்ள எல்லா பாட்ஸுமே எனக்கு தெரியு
ரொம்ப பேருக்கு மட்டன் ஃபேவரெட்டு சிம்புளா பா செய்யலா அப்புடினு சொல்றாங்களா டக்கு டக்குன்னு அவுங்க சமையல் பண்ணிர்றாங்க எனக்கே ஓ இது இவ்வளோதானா அப்டின் தோணிரு‌ சில டைம்
ஆ எது சிஸ்டர் நா அடுத்ததுல நா உங்களுக்கு வந்து மட்டன் கொழம்பு எப்டின் சொல்லி குடுக்குற எனக்கு அந்த அளவுக்கெல்லா தெரியாது இருந்தாலு சும்மா
வெப்பீங்களோ அதே மாரிஸ் சொல்லி குடுங்க நா ட்ரை நானும் படிக்கணுல்லியா நானு ட்ரை பண்ணிக்கிற ஆக் ஓகேங்களா ஓகே ஃப்ரீ ஆகும் போது கால் பண்ணுங்க ஓகே ஓகேங் ஓகே சிஸ்டர் பாய்